ல்லா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழி பாப்பால்லா அழச்சிட்டு வந்துட்டீங்களா
ஆ கூட்டிட்டு வந்துட்டே தோழி அவங்க தூங்குறாங்க
ஆ நானு பையன அழைச்சுட்டு வந்துட்டோம் தூங்குறாங்க தோழி பால் குடிச்சிட்டு தோ தூங்குறாரு ஹோம்வொர்க் எழுதிட்டாரு அனால தூக்கம் வந்துட்டு இப்பளுக்கு செ தூங்கட்டும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு அதுக்குள்ள ஒரே அழுவ தூக்கம் வந்துட்டு செரி தூங்கி எந்திரிச்சு படிக்க வச்சுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டே தோழி இன்னைக்கு
ஆ சரி சரிங்க தோழி ஒடம்பு இப்ப பரவாலியா உங்களுக்கு
ஆ பரவால தோழி அதா இந்த வாமிட்டிங் எடுத்ததுதா ஒரே டயர்டா இருக்கு போல இருக்கு சரி கண்ட்ரோல் பண்ண முல்ல தூக்கத்த சரின்னு வுட்டுட்டன் தூங்கு அப்போ தூங்கி எழுந்திரிச்சாரா ஃப்ரெஷ் ஆயிடுவாரு
ஆமா ஆமா ஆமா தோழி ம்
தோழி இப்ப தூங்கினாருனா கொஞ்சொ கஷ்டப்பட்டுதா எழுப்பணு வுட்டோன்னு வச்சுக்கோயே ஏழ்ர எட்டு மணிக்கு தா எந்திரிருப்பார் அதுக்கப்புற நமக்கு சிவராத்திரியா ஆயிடும் தோழி
அப்டிங்களா நீங்க வந்து ஃபேன் இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆப் பண்ணிருங்க எப்ப எழுப்ப போறீங்களோ அப் ப அப்ப காத்துல்லன்னா ஏஞ்சுப்பாங்கல்ல
பண்ணிடுவே தோழி எல்லா பண்ணிவுட்டு தானாவே திரும்பி போட்டுட்டு படுப்பாரு பாருங்க அனால இப்ப நா சொல்லிதா படுக்க வச்சிருக்கே ஆறு மணிக்கு எழுப்பிடுவே அப்டின்னு அந்த நாங்க செஸ் கிளாஸ் வேற போணு தோழி அங்க போய் கேட்டு டு வந்துட்டு அதுக்கப்புற கொஞ்ச படிக்க வேண்டியது இருக்கு படிச்சு முடிச்சுட்டா அதுக்கப் அப்புற கொஞ்ச வெளையாடுவாரு கொஞ்ச ஃப்ரீ ஆயிடுவாரு அதுக்கப்புறனா உங்களுக்கு நேரத்தோடவு தூங்கிலாம்ல ஒரு பத்து மணிக்குள்ளேயாவது
ஆமா ஆமா ஆமா ஆமா அதுக்
ம் அழுவ மாட்டாரு அழுதுட் டு தூக்க வருதுனு தூங்கிபுட்டாரு
செரி செரிங்க தோழி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்ற ஃப்ரீயாயிட்
ஆமா தோழி அப்புற தோழி எதவு குடிச்சீங்ளா ஈவினிங்கு மாலை நேரம்
ஆமானு ஆ இல்ல தோழி நாங்க வந்ததே லேட் ஆயிடுச்சு கொஞ்சோ வந்துதா சாப்ட்டோமே அது ஆ அதனால இப்போ அது மாவரைக் இவங்கிட்ட ஒன்னு போயிட்ருக்கு
ஓ சரிங்க சரிங்க தோழி உங்களுக்கு வேல இருந்துட்டு தா இருக்கு
ஆமா ஆமாந் தோழி கரெக்டா இருக்கு
புரியுது புரியுது
அ அவ ஏன்ச்ச ஒன்னே பால் குடுத்துட்டு ஒக்கார வைக்கணு
ம் ம் அடுத்தது பைய வந்துருவாங்கள்ள உங்களுக்கு
ஆ ஆமா ஆமா ஆமா இன்னு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க தோழி அவங்களு வந்தோனே அவங்களுக்கு ஏதாச்சி கொடுத்துட்டு அப்புற அவங்க விளையாடுவாங்க விளையாடிடக் அப்புறமா ஒக்கார வச்சு ரெண்டு பேரையு படிக்க வைக்கணு தோழி அது ரெண்டு பேரு தா ஒரே டைமு இது காட்டுவாங்க ஹோம் ஒர்க்கு அவங்களுக்கு சொல்லன்னா இவங்க கோச்சுப்பாங்க அது மாதி தி நா அது ஒரு ஒருத்தவங்கையா முடிச்சுட்டு அனுப்பணு அதுக்கு பெரிய பைய வேற அவ மட்டு சீக்கிரமா முடிச்சுட்டா நானு முடிக்ணு நானு முடிக்ணுனு சொல்ட்டு வேக வேகமா தப்பு தப்பா எழுதிடுவாங்க திரும்ப அழச்சிட்டு திரும்ப எத வச்சு
நீங்களே சொல்லி தந்துருவீங்ளா
ஆ ஆமா ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் போனாங்க ஆ சின்ன பொண்ணு வந்து ஏன்னா ரெண்டு பேரையு ஒன்னா பாக்க முடியலன் சொல்ட்டு சின்ன பொண்ண அம்ச்ச அ எதிர் வீட்ல மிஸ் இருந்தாங்க ஆனா இப்ப வந்து அவங்க பொண்ணு டென்துன்றதால அனுப்ல நானு
ம் ம் ம் ம் சேரிங்க சேரிங்க சேரிங்க தோழி பைய என்ன தோழி படிக்கிறாங்க
பையனா செகண்ட் ஸ்டாண்டட் தா தோழி
செகண்ட் ஸ்டாண்டட் ஓ சரிங்க சரிங்க ஆமா ஹோம் ஒர்க் நறையா இருக்கு
ஆமா ஆமா எல்லாமே த்ரீ த்ரீ டைம்ஸ் குடுத்துருவாங்க தோழி அத அப்டியே எழுதிட்டு பாத்துட்டு வரணு அவுங்களு படிக்க வச்சிருவாங்க அன்னைக்கு அதையே திரும்ப ரிவைஷ் ரிவிஷன் மாதிரி குடுத்துருவாங்க இப்ப அது அவங்களுக்கான ஈ ஈசியா தா இருக்கு ஆமா தோழி
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி இன்மே அப்புற இரவு என்ன தோழி பண்றதா இருக்கீங்க யோசிச்சுருப்பீங்ளே
இரவுக்கு அதுதா தேங்கா சட் னி மாதிரி அரச்சிட்லா அப்டின் சொல்ட்டு இப்ப மாவரை வக்கிறது வந்து எப்டியோ எட்டு எட்ற ஆயிடு அது தோச போட்டுக்லா அப்டின் சொல்லிட்ட தோழி
ஓ சரிங்க ச இப்போ பச்சையாவே சாப்டுவாங்களா தோழி மாவு
ஆம் அது கொஞ்சோ ஆல்ரெடி இருக்குது மாவு அது கூட சேத்து வச் ட்டா கொஞ்ச நேரத்துல வெளிலே வச்சுட்டா ஆமா புளிச்சிரு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
ம் அதுதான்
மே நைட்டுக்கு தோசதா தோழி ஊத்தணு அ சட்னி செய்ணு
அ அ ஆ இவ்ங்க முட்ட தோச போட்டு குடுத்தா சாப்ட்ருவாங்க தோழி இல்லனா தனியா ஆம்லேட் போட்டு தந்துறே அப்டின் சொல்லுவ அப்டீனா சாப் ட்ருவாங்க ஆனா இப்போ இவ்ளோ சீக்கிரமா சாப்ட மாட்டாங்க எப்டியு ஒன்போது ஒர் நைன் ஓ கிளாக்குக்கு மேலதா ஆகு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ம்
வந்து அவ்ங்க ஒக்காந்துட்ருப்பாங்க செரிக்காது இவ்னு வந்து இப்ப வந்து வந்துட்ருக்கான் என் பையன் வந்து பாத்துட்டு போறான் ம் சரிங்க தோழி அப்புறோ நீங்க என்ன பண்
என்ன தோழி இதா அவர் கூடயேதா நானு படுத்து கெடக்குற என்ன பண்றது இத அடு த்து கொஞ்ச நேரன்கழிச்சு போய்ட்டு அப்டியே மெதுவா எழுப்பி உட்டுட்டு ஒரு ஒருமண் நேரத்துல அழச்ட்டு பேய்ட்டு வர்ணு எப்டியும் போனா ஒரு ஆஃப்னர் ஆய்டு பேய்ட்டு வரதுக்கே ம் அது வந்தோன திரும்பியு அந்த எதா கொஞ்சோ சொல்லி குடுத்துட்டு அப்றோ வெளையாட உட்டான்னா ஒரு எட்ர மணி க்கா ஒரு சாப்பாடு குடுத்தா போதுந்தோழி சாப்ட்டுட்டு கொஞ்சோ வெளையாடுவாரு அப்றோ தூக்கோ வந்ததுனா ஆட்டோமேட்டிக்கா அவரே வந்து படுத்துருவாரு அ அவருக்கெல்லா பெட்ல எல்லா ம் சொல்லுங்க சொல்லுங்க தோழி
ஆ நீங்க ஃபஸ்ட்டு வேல பாத்தீங்கன் சொன்னீங்கல தோழி எப்டி தோழி மெய்ன்டெய்ன் பண்ணீங்கரு வேல அப்றோம் பசங்ள
இல்ல தோழி எனக்கு இவருக் வந்து ஆஃப் டேதா இருந்தது ப்ரீ கே ஜி எல் கே ஜி மட்டு அதுனால நா என்ன பண்ணுவே நா வந்து எனக்கு பத்து மணிக்கு தா ஆஃபிஸு எனக்கு பத்ர மணிக்கு முடியுன் கூட போகலான் வச்சுக்கோங்ள ஆனா இவருக் வந்து ஒம்போது ஒம்போதுரைக்கு ஸ்கூலு கொண்டு போய் விட சொல்லிருவ நானு அப்பா விட்டுட்டு வந்துருவாங்க ஏனா ஸ்கூலுக்குலா பிரச்சன இல்ல அழுவலா மாட்டாரு அதுனால பிரச்சன இல்ல எனக்கு கெளப்பி உட்டுட்டோனா அழகா பேய்ருவாரு அவருக்கு ஆஃப் டே தா தோழி திரும்பியு பன்னென்றரைக்குலா அழச்சிட்டு வந்துருவாங்க
அ ஆ சர் சரிங்க தோழி
ட்டு வந்துருவாங்க அதுக்கப்றோ நா வந்து தா சாப்டுவாரு நான்தா வந்து ஊட்டணு நா ஒன்ற மணிக்குலா வந்துருவ ஒன்ற ரெண்டு மணிக்குலா வந்தனா வந்து சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு நானு சாப்டுட்டு நா திரும்பி மூணு மணிக்கு ஆஃபீஸ் போனா போது எனக்கு கொஞ்சோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்தா ஒரு பத்து நிம்ஷோ ஆவுன் வச்சுக்கோங்ள பத்து ட்டூ பதுனஞ்சு நிம்ஷோ ஆகு திரும்பி நா மூணு மணிக்கு போனனா ஆற்ர முக்காவாசி ஆறரைக்லா வந்துருவ அப்டி இல்லனா ஏழு மணி க் வருவ அப்போ ஒன்னு பிரச்சன பண்ண மாட்டாரு பால் குடிச்சிட்டு அழகா வெளையாண்டுக்கிட்டு அப்டிதா இருப்பாரு ஏனா ஹோம் ஒர்க் வந்து தர மாட்டாங்க அந்த சாட் டடே சண்டே அந்த சனி ஞாயற்லதா வந்து ஒங்களுக்கு மெய்னா ட்ராயிங்கு ஆக்டிவிட் டி அந்த மாரிதா தருவாங்க வேற எதுமே தர மாட்டாங்க ஆ அதுனால பிரச்சனல்ல வந்து யு கே ஜி ல இர்ந்தா தோழி ஏ பி சி டி யே ஆரமிச்சாங்க நா அதனாலதா நான் அதனால என்ன பண்ணிட்டா போன வருடம் வந்து நா வே ற பள்ளில போட்டுட்டே என்னடா எழுத படிக்கவே சொல்லித்தர்ல அப்டின்னு சொல்லிட் டு ஒன்னுமே தெர்லயேன்னு சொல்லிட்டு ட்டு நா வந்து வேற பள்ளியில போட்ட அங்க வந்து எல்லாமே கத்து குடுத்தாங்க அந்த லாஸ்டா தேர்ட் டெம்ல கூட கொஸ்டின் ஆன்சர்லா கூட வந்துச்சு அதுக்கப்பறோ திரும்பி இவருக்கு நறைய ஓடம்பு முடியாம போயிட்டு தோழி
ஆ ஆ அதா சொன்னீங்கல்ல ம்
கொஞ்சோ டிசிப்ளின் இல்லாம ஒழுங்கினமா கொஞ்ச நறைய ஒடம்புக்கு ரொம்ப பிரச்ச பிரச்சனையா குடுத்துருச்சு சேரி ஓகே நமக்கு ஒடம்பு முக்கியோ தானே பிள்ளைகளோட ஒடம்பு நல்லா இருந்தா தானே படிப்பு எல்லாமே அதுக்கு அதனால திரும்பி இந்த பள்ளியிலேயே போட்டு ட பழைய பள்ளி
ஓ அந்த அந்த பள்ளில அப்டி இருந்துச்சா ஏதா
ஆமா ஆமா நா வந்து யு கே ஜி ல இவர் படிச்சப்ப ஆ கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு தா இருந்தே அதுக்கப்பறோ தா விட்டே லாஸ்ட்டா ஒரு நாலு மாசம் தா ஆறா ஆமா ஒன் இயர் ஆயிட்டு ஆமா கொஞ்ச நாள் தா விட்டே விட்டத்துலேருந்து நா என்ன பண்ண சாப்பாடெல்லா குடுத்தனுப்புறதில்ல சாப்பாடு குடுத்தா அவுங்க வந்து எப்டினா எ எதிர் எதிராக ஒட்கார வெச்சிருக்காங்க ஒரு சைடு வெயிலாவே இருக்குது வெயில்ல ஒட்காந்து புள்ளைங்க சாப்ட ஆரமிச்சாங்க அதெல்லா பாவௌ தானே தோழி அந்த புள்ளைங்களுக்கு சொல்ல தெரியாது மிசுங்க ஒட்கார கிறாங்க கொஞ்சோ வெயிலு கொஞ்ச நெழலு அது சரிவர்ல அந்த மாரி ஒரு ஃபுள்ள சா ஒரு நாலஞ்சு ஃபுள்ள சாப்டுட்டுங்கன்னா அங்கே உள்ள இங்க வேல செய்ற ஆன்ட்டீங்க கூட்டி தள்ளிவுட்டுறாங்க மத்த புள்ளைங்களு ஒட்காந்து சாப்புடுது அதையு பாக்கணு இல்லயா
ஆமா ஆ ஆ
ம் அதெல்லா எனக்கு புடிக்கல நா அதனால நா மதியோ கொண்டு போய் எடுத்துட்டு போய் குடுக்க ஆரம்பிச்சே நம்போ போய் குடுத்துட்டே வர் ருவோ கொஞ்ச நிம்மதியா கொஞ்சமாது நல்லா சாப்புட்டு கொண்டு போய் குடுத்துட்டு அப்றோ திரும்பி அழச்சிட்டு வந்து அப்டி நா பாத்துட்டிருந்தே செரி இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து அங்கையு அலோட்டு கெடையாது நம்ம சாப்பாடு தான் குடுத்து அனுப்பணு சேரி இவருக்கு ரொம்ப இந்த முழாண்டு பரிட்ச அப்பெல்லா ரொம்ப முடியாம போய் கைல ஐ வி லா போட் டிருந்தாங்க அதோட தா ஆ எழுதுனாரு பரிட்சையுமே ஆ ரொம்ப கஷ்டமா போயகட்டு அதுக்கப்றோ சென்னைல போயி ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்பி அழச்சிட்டு வந்துட்டு நா கையோட மாத்திட்டே எயா புள்ள தா முக்கியோன்னு சொல்லிட்டு மாத்திட்டே இங்க வந்து அங் அங்க ஹோம் ஒர்க் அதிகமா தருவாங்க ஆனா இங்க ரொம்ப கம்மியா தா தருவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இது பண்ண கூடான்னு சொல்லிட்டு இல்லைன்னா வேற பள்ளில கூட சி பி எஸ் ஸி யி போட்டிருப்பே ஆ இவருக்கு அடிக்கடி ஒடம்பு முடியாம போது எங்க அப்பாவால அவ்ளோ தூரோ போ முடியாது கொஞ்சோ ட்ராஃபிக்கா இருக்கு எனக்கு பஸ்ல அனுப்பவு பயமா இருக் கு கொஞ்சோ சேட்ட வேற இவரு அதனால இந்த வருடம் கொஞ்சோ போட்டு அதுக்கப்றோ சி பி எஸ் சேரி நல்லா பள்ளில நம்ம போட்டுட்டோனா அதுக்கப்புறோமா தேவன்னா பன்னெண்டாவது முடியு அங்கயே படிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கி இங்க போட்டிருக்கோ தோழி
சேரி செரிங்க தோழி இதுவே நல்லதுதா ஆமா அவுங்களுக்கு மொதல்ல இது செட் ஆகும்னு நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லா இருப்பாங்கள்ல அதெல்லா பாத்தா அவுங்களுக்கு இதுவாயிடு
ஆ இங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு இருக்காங்க நண்பர்கள்லா அதனால அவருக் எதும் தெரில பொய்ட்டு பொய்ட்டு வராப்புல
செரி செரி செரிங்க தோழி பரவால்ல தூங்குறாங்களே அதுவே பெரிய விஷ்
ஆ இல்ல ரொம்ப முடில போலக்கு டயர்ட் ஆய்ட்டு போலக்கு அதனால படுத்துட்டாரு தானாவே அவரு தூங்கிட்டாரு
ம் ம் ம் புரிது புரிது ஆனா இங்க நம்ம வீட்ல இருக்க வரைக்கு கொஞ்சோ ஒடம்பு முடிலனா கூட ஸ்கூலுக்கு அனுப்ச்ட்டோன்னா அங்க பொய்ட்டு மாறிடுவாங்க
ம் ஆமா ஆமா இங்க கொ இந்த பள்ளில கூட கேர் எடுத்து பாத்துப்பாங்க தோழி அங்க எல்லா அப்டில்லா கெடையாது நா வந்து படிப்பு படிக்கலயே எழுத படிக்க தெர்லயேனு சொல்லிட்டு மாத்துனது தப்பா போய்ட்டு அப்புறோதா எங்க வீட்ல எல்லாருமே என்ன திட்னாங்க பாரு புள்ள எப்டி வீணா போய்ட்டான்னு ரொம்ப ஒடம்புக்கு வந்துருச்சு அ என்ன பண்ணனு தெரியாம தா சென்னைக்கு தூக்கிட்டு ஓடுனாங்க அக்கா இருக்காங்க பெரியக்கா அப்புறோ அங்க வெச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கயே கொஞ்ச நாள் இருந்து அப்பறந்தா அழைச்சுட்டே வந்த
ம் ம் ம் ம்
ஆ இந்த லீவ் ஃபுல்லா எங்களுக்கு இப்டியே போய்ட்டு தோழி இந்த விடுமுறை நாட்கள் ஃபுல்லா
ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு கொழந்தைக்கு ஒடம்பு சரியில்லனாலே ஆமா
அது பாவமா இருக்குதா என்ன பண்றது
ஆமா இந்த வயசுல போய் அது மாதிரிலா ஐ வி எல்லா போறது எவ்ளோ கஷ்டோ
அதும் இல்ல அது மட்டு இல்ல தோழி ஐ வி போட்டு அது மொ பரிட்ச ஐ வி போ ட்டு ரெண்டு நாள் கழிச்சு மறுநாள் பரிட்ச கொண்டு போய் உட்ருக்கே அங்க உள்ள சின்ன பிள்ளைங்க அந்த இத எடுத்து உட்டுட்டுங்க ஏரு ஃபுல்லா இதாகி பிளாக் ஆயிட்டு அப்புறோ நா மார்னிங்கு ஆ காலையு மாலையு ரெண்டு வேலையு மருந்து ஊத்தணு அதுல மாலை நேரோ போய் மருந்து ஊத் துனா அப்புறோ எல்லா வெளில வந்துட்டு அப்புறோ என்ன பண்றது டாக் டர் அதயு இதயு ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி சோ சோத்து கைல போடுங்கன்னு சொல்லி அந்த கைல குத் திவுட்டு ஏன் கேக்குறீங்க நான் போய் கேட்டேன் இல்ல பள்ளியப்போ முழாண்டு பரிட்ச எழுதிதா ஆகணு இல்ல சார் நீங்க வந்து எப் இப்போ நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடியுமே தா பாஸ் போட்டுறாங்களே அப்டின்னு கேட்டுட்டன் நீங்க மின்னாடி அவன் பரிட்ச எழுதுனத மார்க்கை பார்த்து கூட போட்டுங்கனு அக்சப்ட் பண்ணல வே வேற வழியே இல்லாம தா போயிட்டு எழுத வச்சு அப்புறோ பாத் தான் நா அங்கயே உக்காந்துட்டேன் பள்ளிலேயே அங்கயே உட்காந்து எழுத வச்சு கையோட அழச்சிட்டு வந்துடுறது
அதா அதா அதா வேற என்ன பண்ண முடியு
ஆமா
ம்ப பண்றாங்களே ஸ்கூல்ல
அதனால தா மாத்திட்டே தோழி வேண்டவே வேண்டான்னு
ம் ம் கண்டிப்பா மாத்தி தா இருக்கணு பசங்க தா முக்கியோ ம் ம்